ஹலோ
எப்டிப்பாருக்கீங்க
ஆஹ் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன்ப்பா எப்டி போதுப்பா லைப்லாம் ஜாலியா போதா
ஆ நல்லா போகுது இப்ப சம்மனாலா ரொம்ப நல்லா போகுது சமைக்க வேண்டா பிள்ளைங்களுக்கு நம்ம இசத்துக்கு க எஞ்சிக்கலா
ஆபாப்பா இப்ப நல்லா வந்து தூங்கி எழுந்துக்கிறோ இந்த லீவு் தானேப்பா நம்மளுக்கு கொஞ்ச மார்னிங்ல கொஞ்ச நேர தூங்க முடியும் இல் மார்னிங்க் ஒரு போர் தேர்டி ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து நம்ம சமைக்கிறதுக்கே கரெக்டா இருக்கு இந்த வாட்டி தான் கொஞ்ச நம்மளுக் இந்த லீவ்ட்டதால தா நம்ம கொஞ்ச இஷ்டத்துக்கு தூங்கிட்டு எழுந்து முடியது
கண்டிப்பா கண்டிப்பா
அப்புறம்ப்பா உங்கள பத்தி இது ஆஹ் ஜென்ரலா பத்தி பேசலான்னு இருதேன்ப்பா இருந்தே இப்ப வந்து நா மூட்ட அரிசி வாங்கலான்னு இருக்கே அது வந்து எங் த எடுத்தா நல்லாருக்கு இந்த விவசாயிங்கல்லா இப்ப வந்து நெறைய கேள்விப்படுறே ஹோல்சேல்ல விக் இருக்கிறாங்கன்னனுட்டு உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா
ஆமா ஆமா இந்த நம்ம வந்து ட்ரைஸ் மில் சொல்லுவோம்ல இப்ப நம்ம கடைகள்ல வாங்குற அரிசிய விட அ ரேட்டு கொஞ்ச அதிகமா இருக்கு நம்ம ரைஸ் மில்னு சொல்லுவோ எல்லாமே மொத்தமா கொள்முதல் பண்ணிருவாங்க ரைஸ் மில்ல அரிசி தயாரிப்பாங்கல்ல நெல்ல அவிச்சு குத்துவாங்கல்ல அந்த இடத்துல வந்து ஆ ரைஸோட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப நம்ம கடையில வாங்கும் போது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய அப்படிங்கறாங்க ஆனா அந்த இடத்துல வாங்கு போது அவங்க வந்து மொத்தமா பல்க்கா நெல்லு வாங்கி அவிச்சு அப்டி குத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங் மில் மில்லுல்ல பிராண்டு நேம் வச்சு அவங்க வந்து விக்குறாங்க அதனால அங்க வாங்கும்போது தவ்சண்ட் தவ்சண்ட் டூ ஹண்றடுக்கே டுவண்ட்டி பைவ் கே ஜி ரைஸ் கெடைக்கி ஆம்மா விவசாயங்களட்டருந்து அவங்க வந்து என்னன்னா ஒரு மூட்ட நெல் ஆயிர ரூபா ஆயிரத்தி எநூறு ரூபான்னு சொல்லி வாங்குதாங்க ஒரு மூட்ட நெல்ன்னு சொல்லும் போது நூறு கிலோ கிட்ட இருக்கு அத அவங்க வாங்கி ஒரு பை இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஆயிரத்தி ஐநூறுபாய்கு குடுத்திருந்தாங்க நல்ல மொத்தமா பல்க்கா வாங்கி இவங்க அப்படி விற்க வியாபார பண்றாங்க
பாருங்களே எவ்ளோ எப்டி தெரியுது பாருங்களே எவ்ளோ இதுலையா நூறு இதுன்னா நூறு ஹண்ட்ரட் கே ஜிஸ் வாங்கனா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிக்கு இவங்க பிராண்டடுக்குன்னு போட்டுட்டு இவங்க தனியா வாங்கறதுக்குன்னு எவ்ளவு இருக்கு ஆனா அது டபுள் பாலிஷா என்னானு தெரியலப்பா நம்மளுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் தெல்லா வர்றது பாத்தீங்கன்னா ரேட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கே ஜிய தௌசண் எயிட்டன்றாங்க தௌசண் ஃபோருன்றாங்க அதனால தா இந்த வாட்டி சரி நம்ம வேற எதாவது வாங்கலா ப்ராண்டடா பாத்து அப்டி ஹோல்சேல்லா எதாவது இருக்குன்னிட்டுதாப்பா ஒங்களுக்கு கால் பண்ணே பாத்தீங்கன்னா இப்போ இது மாத்ர இல்ல பருப்பு வகல்லா பாத்தா கூட நெ றையா எடத்துல பாத்தா பருப் து இதெல்லா கூட நறைய இந்த ஒடஞ்ச பருப்புன்றாங்க ஒன்னு வந்து ரொம்ப மெலிசா இருக்குன்றாங்க இது தொவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் திருக்கு ஃபஸ்ட் வக ரெண்டாவது வக அப்படி அதுல எங்க எங்க கெடைக்கு அந்த ஹோல்சேல்லன்னுக்கு தெரிஞ்சா நம்ம டெரெக்ட்டாவாது போயி அட்லீஸ்ட்டு ஓரளவாவது நம்ப ஏரியால எதாவது சர சரௌண்டிங்ல இருந்துச்சுன்னா போய் வாங்கலான்ற ஒரு ஐடியால தாப்பா ஒங்களுக்கு கால் பண்ண
கண்டிப்பா நம்ம சரௌண்டிங்ல இருக்கு நா சொல்றே உங்களுக்கு டீடைல்லிஸ்ட்லா சென்ட் பண்றே அதே மாதிரி நீங்க சொன்னீங்கள பருப்பு வந்து ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரகத்துல இருக்கு இப்ப எதை எடுத்துக்கிட்டாலு ஒரு மூணு குவாலிட்டி நாலு குவாலிட்டியா இருக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து எப்டின்னா அந்த குர்னைகள் ஒடையாம இருக்கு கு அது தா ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்வோ ரெண்டாவது குவாலிட்டினா கொஞ்சோ அந்த முக்கு அந்த மாதிரிலா உடைஞ்சிருக்கும் மூணாவது குவாலிட்டி வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவோம்னா ரெண்டும் மிங்கல ஆயி இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி டு செகண்ட் குவாலிட்டி மிங்கலாயிருது இப்ப நாலாவது குவாலிவுட்லருந்து பவுடர் மாதிரி இருக்கு பவுடர் ஃபார்ம்ல இருக்கு இந்த குருனன்னு சொ துல்லுவோல்ல அதுதா நாலாது குவாலிட்டி இப்டி ஒவ்வொரு ஒவ்வொரு ரகமு இப்ப வந்து பிரிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு எடுக்க போம்போது அது நல்லா பாலிஸ்ட்டடா இருக்கு நீங்க வந்து எவ்ளோ ஊற வச்சு அ பொங்குனாலு ரப்பர் மாதிரி இருக்கு அது கொழயவே கொழையாது ஆனா மெல்லுல்ல வாங்கறது அப்டி இல்ல நீங்க பொங்குனா அது நல்லா பொங்கிட்டா கொழஞ்சிரு நார்மலா பொங்குனாலு வந்துரு ஆனா அதோட கஞ்சி போட் தண்ணி ஊத்தி கஞ்சி போட்டீங்கன்னா அது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு மெல்லுல வாங்குனது அவங்க வந்து ஒரு ட்ரிப் தா பாலிஸ் பண்ணுவாங்க ஆனா நம்ம வந்து வெளி வே வேற கடையில வந்து அந்த ரைஸ் வந்து ஒய்ட்டா தெரியறதுக்காக கொழையக்கூடாது அப்டிங்குறதுக்காக உதிரி உதிரியா பூ மாதிரி வரணும் அப்டிங்குறக்காக நெறைய பாலிஸ்ட்ட ரைஸ்தா குடுக்குறாங்க பிளாஸ்டிக் ரைஸ் மாதிரி அத நம்ம சாப்ட்டா நம்ம என்னாகுவோ நம்ம ஒடலுக்கு வந்து என்னாகும் கெடுதல் தா ஏற்படு அதனால நா சொல்ற இந்த மாரி நீங்க மில்லுல வாங்குங்க மில்லுல வாங்கும் போது நல்லா குவாலிட்டியா இருக்கு அந்த அரிசி கொஞ்சோ ஒரு மாரி டல் கலர்ல தா இருக்கு ஆனா டேஸ்ட்டாருக்கு அந்த காலத்துலலா நம்ம வீட்ல அவுச்சி குத்துவாங்கல்ல அவிச்சி குத்தி அந்த அரிசி அந்த மாதிரியா டேஸ்ட்டிருக்கு
ஆமாப்பா நீங்க சொல்றத கரெக்ட்டு தாப்பா சிவசு நா கூட எங்க தாத்தா வீட்டுக்கெல்லா கிராமத்துக்கெல்லா போனன்னா மூட்ட மூட்டையா வந்து இந்த ந தா இது அரிசி நெல்லு வந்து போட்டு போட்டு மூட்ட மூட்டையா வைப்பாங்க நா அப்பெல்லா அதெல்லா எனக்கு அவ்ளோ இதுவா தெரியாது அத வந்து என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு போய்ட்டு அந்த மூட்டையெல்லா எடுத்துட்டுப்போய்ட்டு அரிசிய வந்து அத அந்த இது பண்ணி பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க ஒரு பாலிஷ் தா போடுவாங்க ஆனா அதுவே வந்து ஃபஸ்ட்டெல்லா எங்க வீட்டுக்குலே எங்க தாத்தா தா குடுத்து அம்ப்புவாரு அவரு இப்ப இல்ல அவரு காலமாய்ட்டவொன்ன பாத்தன்னா நாங்க வெளில தா வாங்கறோ அப்படிருக் தும்மப்போதே பாத்தீங்கன்னா அப் அப்பவே அந்த ரைஸ் வந்து வெறு அந்த கஞ்சி வெச்சு குடிச்சாலே அந்த கஞ்சி தண்ணியு செரி அந்த சாப்பாடு செரி அவ்ளோ நல்லாயிருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல இருந்த ரைஸஸ்ஸு பருப்பு க இப்ப கூட நல்ல கிராமம் சைட்லலா போனீங்கன்னா அந்த வெஜிடேபிள்ஸ்லா பாத்திங்கன்னா அவ்ளோ ஃப்ரெஷ்னஸ்ஸா இருக்கு அப்டியப்டியே பறிச்சி பறிச்சிக்கூட பண்ணி சாப்புட்றாங்க ஆனா இப்ப நம்பக்கு நம்ப சரவுண்டுங்ல பாத்திங்கன்னா எது வாங்கினாலு கொஞ்ச அது வாட்ன மாதிரி இருக்காது கேட்டா வெயில்லு அது வாடிடுச்சான்றாங்க அதுல வேற தண்ணி தெளிச்சில்லா தண்ணி தெளிச்சி வெச்சி வெச்சி இல்லங்க இதுதானிட்டா அந்த கிராமம் பக்க போருங்கள அந்த கீர வந்து நாலே அந்த ரொம்பக்கூட வேணா கொஞ்சமா போட்டு அந்த பருப்பு போட்டு கடைஞ்சாலே அது இதுல இருக்கிற டேஸ்ட்டு மண அது வேறையாருக்கு இங்க எவ்ளோ தா என்னா பண்ணாலு எது எதுமே அந்த அதுக் ஈக்குவல் வரமாட்டந்து
கண்டிப்பா எங்க எங்க ஹஸ் பண்டோட மாமா இருக்கறாங்க தாய் மாமா அவங்க வந்து அ விளைநிலம் வச்சிருக்காங்க அவங்க தோட்டத்துல வந்து கத்திரக்கா வெண்டைக்கா பாஹக்கா முருங்கக்கா வெங்காய தக்காளி மிளகா இதெல்லா போடுவாங்க நாங்க எ பசங்கள லீவ் டைம்ல ஆ அந்த டைம்ல் வந்து கூட்டிட்டு போவோ எ பை எ பொண்ணுலா ரொம்ப ஆசப்படுவா அய்யய்யோ மெளகாலா இருக்குமா அப்டின்னு டப்பு டப்பு டப்புன்னு பறிப்பா அவளுக்கு ரொம்ப ஆசையாருக்கு த க்காளிலா பறிப்பா ஓடுவாங்க குடு குடு குடுன்னு ஓடுவாங்க அம்மா இப்டிதா தக்காளி செடி இருக்குமா அப்டி பழத்தெல்லா எடுத்து எடுத்து எடுத்து போடுவாங்க அந்த தக்காளிய வந்து வாஷ் அப்டி லைட்டா வாஷ் பண்ட்டு சாப் அ சாப்புடும்போது அவ்ளோ டேஸ்ட்டாருக்கு ஆனா இப்போ நீங்க கடையில வாங்குங் ங்க பாலிஷ் மாரி இருக்க தக்காளி த இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக் அத கட் பண்ணி போட்டா கூட கொழம்புல வந்து அத என்ன சொல்றது குழஞ்சி போகட்டுக்குது அது அப்படியே கெடக்கு அத மிக்சில போட்டு அரைச்சா மட்டு தா அது வந்து பேஸ்ட்டு மாரி ஆகுது அந்த மாரி இப்போ வந்து ஹைபிரிட் தக்காளிய கொண்டு வந்துட்டாங்க ஆனா இவங்க மாமா வீட்ல வந்து நாட்டு தக்காளி தா யூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாருக்கு
க்குத எங்கப்பா இந்த வெங்காயமு இந்த தக்காளியு அந்த வதக்கறத்துக்குள்ள போதுண்டான்னு ஆயிடுதேப்பா இருக்கிற கேஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரியாணிலா பண்றதுக்கு ஒரு பத்து பேருக்கு அது மாதிரி பண்ணன்னுனா போட்டீங்கன்னா அந்த வெங்காயம தக்காளி வதக்கறதுக்குள்ளயே அந்த தக்காளியானா சுத்தமா எவ்ளோ மெலிஸ் மெலிசா போட்டாக்கூட அவ்ளோ சீக்கிரமா வதங்கவே வதங்காது நீங்க சொன்ன மாதிரி மிக்சில அரைச்சு போட்ற மாதிரிதா இருக்கு என்னா பண்றது கால வந்து ரொம்ப இப்போ அந்த காலத்து ஃபுட்டாட்டமே எதுவுமே இல்ல அரிசில வந்துச்சு அரிசிலருந்து பருப்பு பருப்புக்கு போயிட்டு இப்ப சின்ன சின்ன ஐட்டம்ஸே பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தா இப்ப வந்து மைதாவ வந்து ஸ்டாப் பண்ணிட்டோ கோதுமையிலயு பாருங்க ஃபஸ்ட்டெல்லா கோதும வாங்கி அரச்சி அத பண்ணின்னுருந்தோ இப்ப பாத்தா நெறைய பேக்கெட் கோதுமைங்க ரொம்ப வந்துருக்கு அதுலியு பாத்தா என்னது க எல்லா தானியமு போட்ட கோதுமன்னு ஒன்னு ஒன்னு வந்து சாதா கோதும எல்லாத்திலியுமே கலப்பட கலப்படமாவே இருக்கு அதே மாதிரி ஆயில் பாருங்க ப்யூர் ஆயில் ஒன்னு இருக்கு அதுக்கூட அதை விட கொஞ்சோ இது ரொம்ப எல்லாத்திலியுமே பாத்தா இப்டி குடுத்தா இப் இப்டிதா மக்கள் வந்து சாப்ட்டுட்டு அவங்க ஹெல்தும் எப்டிதா பாத்துக்கன்னு அப்ற எப்டிதா எல்லாமே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுன்னே தெரியில எது இருந்தாலு என்ன சொல்றது இந்த அரிசி இதெல்லா நல்லா சாப்ட்டு நல்லா ஒடம்பு அந்த காத்துலலா நல்லா சாப்ட்டுட்டு நல்ல விவசாய அது இதுன்னு பண்ணிக்கினு நல்லா இருந்தாங்க இப்ப பாத்தீங்க வச்சுக்கோங்களே கொஞ்ச எழுந்து கொஞ்ச தூர நடக்கணுன்னா கூட எனக்கு மூச்சு வாங்குது அப்பா என்னால முடியலடா எப்ப என்னவுட்டுருங்கன்றாங்க ஆனா அந்த காலத்து சாப்பாடு பாத்தீங்கன்னா காலைல எழுந்தவொன்ன வ கேழ்வரகு கஞ்சி மில்லட்ஸ் தா ரொம்ப யூஸ் பண்ணின்னு இருந்தாங்க வரகரிசி அப்ற வந்து சிறுதானிய அந்த கம்பு இதெல்லா தா சாப்ட்டுட்டு இருந்தாங்க எல்லாத்த விட மோஸ்ட்டா பாத்திங்கன்னா பழுது சாப்ட்டாங்க இந்த காலத்துல வந்து பழுதா ட்றாலே ஆ அதெல்லா ஒரு பெரிய ஒரு மாதிரி நெனைக்கிறாங்க ஐய் யய்யோ அதெல்லா நீங்க சாப்டுவீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அந்த காலத்துல சாப்பாடு எல்லாமே கூட இன்ஸ்டன்ட்டா கெடச்சிடு ஆனா இந்த பழுதான து மாத்தர பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே முன்னாள் சாப்பாட்ல தண்ணி ஊத்தி வச்சு காலையில எழுந்து சாப்ட்டா தா அதுல இருக்க எவ்ள ஹீட் பாடியா இருந்தாலு அவ்ளோ கம்மியாகுதா ஆனா அத பத்தி எதுமே யாருக்குமே தெரிய மாட்டேந்து கேட்டா ஐயோ அதெல்லா சாப்ட மாட்டோ அதெல்லா வேண்டா எங்களுக்கு வந்து என்னது இந்த தோச ப்ரெடு சாண்ட்விச் அது மாதிரி தா கேக் ருங்களே தவர கொஞ்ச கூட அய்யயோ இந்த இது அதே மாதிரி கேழ்வரகு கஞ்சி கூழு இதெல்லா இந்த காலத்து பசங்க பாத்தீங்கன்னா எதுமே எடுத்துக்க மாட்றாங்க எது இருந்தாலு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா குடுக்கலான்னு பாத்தா கூடோ வேண்டா எனக்கு அது வேண்டா சப்பாத்தி க்குன்னு கேட்டா கூட என்ன சொல்றாங்க பன்னீர் பட்டர் மசாலா சைட்ல இருக்கா நாங்க சாப்பிட்றோ அதே தக்காளி சட்னி எதாவது ஒன்னு அப்பல்லா பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு வெறு வெங்காயத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்தி அந்த வ மஞ்சாத்தூள் மொளகாத்தூள் உப்பு போட்டுட்டு அப்டியே ரோல் பண்ணில்லா சாப்ட்ட காலல்லா இருந்துச்சு இப்ப பாத்தா அதெல்லா வேண்டா அது கூட அந்த சப்பாத்தி கூட ரொம்ப க்ரிஸ்ப்பினஸ்ஸா லைட்டு கொஞ்சோ இது ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு இந்த சப்பாத்தி வேணான்ற மாதிரி ஆயிடுது எல்லாமே பாத்தா எல்லாத்திலியு ஃப்ராடு தான ஒன்னு இவுங்க சாப்ட்டுட்டு எப்பிட்ரா இவங்க லைஃப் வந்து நல்லா எடுத்துட்டு வரணும்ன்னனு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாமே பார்த்தா இப்ப நடந்து கொஞ்சம் எங்க பார்த்தாலும் இந்த ஒப்ளிசிட்டி வேற வந்து உ்காந்துன்னு இருக்கு அதுல வேற நான் சொல்றேன் கொஞ்சமாவது அப்படி போய் வாக்கிங் போயிட்டு வாங்க அப்படி கொஞ்சம் வெளிலனா வேண்டாம் வண்டி இருக்கு கொஞ்ச தூரம் நடக்கலாம் அது போலாம் இது போலாம் அட்டுன்னு சொல்றாங்க எங்கப்பா எதுவுமே கேட்க மாட்டேன்றன் நீங்க மாத்தம் எனக்கு கொஞ்சத்துக்காவது உங்களை மாத்தலாம்னு பாக்குற நீங்க அந்த அரிசியோட டீட்டெயில்ஸ்ம் எனக்கு வாட்ஸ்ப்லனு உங்கப்பா ரொம்ப நன்றிப்பா உங்ககிட்ட பேசுினதுக்கு
கண்டிப்பா நான் அனுப்புறேன் சரிங்களா